வணக்கம் சார்
வணக்கம் மேடம் எப்டி மேடம் இருக்கீங்க
நல்லா இருக்கா சார் நீங்க எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே மேடம் எப்யே ஆபீஸ்கே வந்துடீங்களா
ஆ வந்துட்டே சார் வந்ததே கொஞ்சோ லேட்டு தா சார் இன்னைக்கு ரொம்பவே ஹாட் ஒர்க் சார்
என்ன மேடம் ஒர்க்கு இன்னிக்கு இல்லியா
ரொம்பவே ஹார்ட் ஒர்க் சார் ஆமாங்க சார் ஹெவி சார் இன்னிக்கு கூட ஒருத்தங்க வேல செஞ்சாங்க சார் அவங்க திடீர்னு நின்டாங்க நின்னுட்டு இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஆள் செய்ய வேண்டிய ஒர்க் இப்ப ஒரு ஆளா செய்யற மாரி இருக்குங்களா
இல்ல ஒரு ஆள் பாக்குறீங்கல்லையா அந்த ஆளுக்கு திறமையான ஆள் தா நீங்க அந்த ஒர்க் க்கு முடிக்கிறீங்க பாருங்க அது பெரிய விஷய இல்லயா இப்ப அந்த மாரி அந்த மாரி ஒர்க் பாத்தா எக்ஸ்ட்ரா சேலரியா மேடம் உங்களுக்கு
இல்லைங்க சார் அதே சேலரிதா சார்
அப்பறோ ஏன் ப்ரோ ஹெவி யா ஒர்க் பாக்குறீங்க
அதுதா சார் நானு சார் கேட்டே நானு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு செய்ய வேண்டிய வேலை நா ஒரு ஆள் தா செஞ்சுட்டு ருக்கம் சார் கையும் ரொம்ப கொடையுது உடம்பெல்லா ரொம்ப வலி எடுத்துக்குது அப்பப்ப லீவும் போறோ நீங்களே பாக்குறீங்களே அடிக்கடி ஆஸ் இப்படி ஒரு செலவும் போய்ட்டு இருக்கு எனக்கு
உம் உம்
தா ஆள் எடுங்க ன்னா ஆமா அதோ பாத்துன்தாமா இருக்கிறோ அந்த இப்ப உடனே எடுத்துருவோம்மா ஆளு அப்படிதா சார் சொல்றாங்களே வச்சு மத்தபடி ஆளு எடுக்கவே மட்டிங்கறாங்க சார்
செரி நீங்க அப்பாயின்ட் பண்ண சொல்ல வேண்டியதான ஒர்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஆள் பாக்குறதுகு அப்டின்னு
அது தாவு ஆ அதுக்கு அவங்கன்னா சொல்றாங்க நா சார் கூட தா நாங்க இருக்கோலமா நாங்க சேந்து இல்லிங்க சார் அப்டிதா சொல்றீங்க கூட நாங்க இருக்கோமா எல்லாமே பாதா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஒரு வேலை நா சட்டுனு வெளியில கிளம்பி போயிறீங்க பையருங்க வந்து அவங்களோட ஒர்க்கு எதனா ஒண்ணு ரே பண்ணிட்டே இருந்தாலு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவங்களுக்கு வந்தா அந்த ஒர்க்க ஏ சைடு கொடுத்தர்றாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க சார் ரொம்பவே கையெல்லா கொடையுது கல்லந்தே பிரீ அதே மே சாப்ப சாப்பற டைம் குடு பாத்தீங்கன்னா சார் அப்டியே சாப்டு அப்டி ஏஞ்சி உக்காந்தி பொறுக்கல நானா அப்டி ஒச்சேன் இந்தந்த மாரி ஒர்கக்கலா நா பாத்ததே கிடையாதுங்க சார் உண்மையுமே நாலா சாப்படுற டைமே பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் கொடுத்தாங்கன்னா நாளா ஒரு மணி நெர எடுத் இருப்ப சார் லன்ச் பிரேக்கே நா ஒரு மணி நேரம் எடுத்து அப்டே உக்காந்து சாப்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்
அவ்ளோ தூர அவ்ளோ சாப்டுவீங்க
அவ்ளோ சாப்ட மாட்டே சார் கொஞ்சதா சாப்டுவோ பொறுமியா சாப்டுவோ இன்னொன்னு பாத்திங்கன்னா கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துப்போ
அ அ அ
ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்க அப்றோ தா சார் ஒர்க்குல ஒக்காருவோ இதுல ரெஸ்ட் இருக்குதானு கூட தெரில சார்
எவ்ளோ பேர் மேடம் ஒர்க் பண்ணிட்டுருாங்க மொத்தோ
ஒரு நாலு பேர் ஒர்க் பண்றோ சார் நாலு பேர்ல பாத்திங்கன்னா ரெண்டு எம் டி ரெண்டு ஸ்டாஃப்புங்க சார்
ம்
அதேல ரெண்டு ஸ்டாப்ல பாத்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப்பு அவுட்டுங்க சார் அ புரிலீங்க சார்
என்ன அவுட்டு மேடம்
புரிலீங் சார்
என்ன அவுட்டுன்னு
ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டாஃப் அவுட்டுன்னு சொன்ன சார் ஹலோ ஹலோ
சொல்லுங்க மேடம் இப்ப ஹலோ
கேக்குதுங்ளா சார்
கேக்குது
ஹலோ ஆ
ஆ கேக்குதா மேடம்
ஹலோ
ஆ கேக்குது மேடம் என்ன அவுடுன்னீங்க அவுட்டுனு சொன் ஹலோ
ஸ்டாஃப்ஃபு ஸ்டாஃப்ஃபு ஸ்டாஃப்ஃபு ஸ்டாஃப்ஃபு சார் ஒரு ஸ்டாஃப் அவுட்டுனு சொன்னாங்க சார்
செர் செர் செர் சேரி ஓகே அதா நீங்க இருக்கீங்கல்லையா அதனால யாரையு இது பண்ணாதிங்க ஏன்னா டெடிகேட்டட் யூசர் நீங்க எல்லா வந்து எந்த நேரமு ஒர்க் குடுத்தாலு ஒர்க் பண்ணுவீங்க தான
சார் சார் நீங்க உங்ளோட சைட்ல நின்னுகுன்னு திலுவா ஈஸியா சொல்லிட்றீங்க சார் எங்களோட ஒர்க் க வந்து நீங்க ஒக்காந்தி பாத்தாதா சார் தெரியுமே
எவ்ளோ எவ்ளோ மண் நேரோ ஒர்க் மேடம் அது
காலையில போய் ஒரு நைன் ஃபாட்டி ஃபைவ்க்கு ஒக்காந்தனா நைட்டு ஏழு மணி வரைக்குமே ஒக்காந்தி அந்த எட்த்த விட்டு நவுர முடியாம ஒக்காந்ருக்கோ ரெஸ்ட் ரூம் கூட பாத்திங்கன்னா ரெண்டு செகண்ட்ல ஓடிட்டு ஓடியாந்ரணுங் சார்
நீங்க ஃப்ரியா பொய்ட்டு ஃப்ரியா ஒர்க் பண்ணுங்க
ஃப்ரியா பொய்ட்டு ஃப்ரி என்னாங் சார் பண்றது பக்கத்துலே ரெஸ்ட் ரூம் இருந்தா பொய்ட்டு சட்டுன்தானே சார் ஒடியாற முடியு
அப்டியே அப்டியே ஃபோன் பேசுற மாரி அப்டியே பொய்ட்டு நின்ட்டு ஜாலியா
அது வேற சார் ஒரு ரெஸ்ட்ரூம் போம்போது ஃபோன் எல்லா எடுத்துட்டே போக்கூடாது சார் ரெஸ்ட்ரூம் போறப்ப ஃபோன் எடுத்துட்டு போனா அதுக்கு ஒரு வார்த்த சொல்லுவாங்க பாருங்க சம்மா பொய்ட்டு ரொம்ப நேரோ ஃபோன்லா பேசி நின்னுட்ருக்காதீங்க அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஃபோனே யூஸ் பண்ண மாட்டோ இருந்தாலு அப்டி சொல்லுவாங்க சார் அங்க
ரொம்ப ஸ்டிட்க்ட்டு போல உங்க ஆஃபீஸ்ஸூ
ரொம்ப சார் தெரியாம போய் மாட்டிகினா சார்
ம் ம் தெரியாம மாட்டிக்கிட்டிங்களா தெரியாம தெரியாம மாட்டிக்கிட்டிங்களா தெரியாம அவங்க மாட்டிக்கிட்டாங்களான் தெர்ல
சார் நீங்க வந்து ஒரு ஒரு வார ஒர்க் பண்ணி பாருங்க சார் அப்பதா தெரியு சார் உங்க ஜாப் எப்டிங் சார்
எங்க ஜாப் ஜாலியா போது மேடம்
தெரியுதுங்க சார் நீங்க பேசம் போதே ஜாலியா பேசம் போதே தெரியுதுங் சார் என்ன ஜாப்பு சார் பண்றிங்க நீங்க என்ன எப்டி என்ன மாரி ஒர்க்கு எப்ப போயிட்ருக்கிங்க எப்ப வரிங்க
டெய்லி ஆ டெய்லி மெயின்டனன்ஸ்தா மேம் இது
சார் மெயின்டெனன்ஸ்லா ஒரு ஒர்க்கா சார் சும்மா போய் ஏய் ஊய்ன் கத்த போறிங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்க ஏ இப்படி பண்றிங்க அப்டி பண்றிங்கன் டவுட் கிளியர் பண்ண போறிங்க
மெய்ன்ட்டெனன்ஸுங் மேம் மெய்ன்ட்டெனன்ஸ்னா பசங்க மெய்ன் மெயின்டனன்ஸ் மட்டு கெடையாது மேடம் ஆ ஓ ஆல் ஓவர் மெய்ன்ட்டென்ஸ் ஆஃபீஸ் மெய்ன்ட்டனன்ஸ் ஸ்டடீஸுக்கு லிஸ் பே பண்றது ஆஃபிஸ்க்கு வந்து அ ரெண்ட் பே பண்றது எலக்ட்ரிசிட்டி பே பண்றது ஃபாலோ பண்றது இன்வாய்ஸ் ஃபாலோ பண்றது
ம் ம் ம்
எதாவொண்ணுனா எதா ஒ டஞ்சாலு நம்
ச ப்ரச்னனா அப்டே பாத்திங்கன்னா நீங்க போயி இப்ப சப்போஸ் நீங்க ஒரு ஆறு மணிக்கு போறிங்கனு வெச்சிக்கிங்ளே சார்
ம் ம்
அந்த ஆறு மணில இருந்து விடியங்காத்தல ஆறு மணி வரைக்குமா சார் அந்த ஒர்க் பாத்துனுருக்க போறிங்க
அப்படியெலா கெடையாது எதா ஒரு வேலை இருக்கு மேடம் கண்டிப்பா
அததா சொல்ற எப்டியா இருந்தாலு ஒரு டுவல் ஒரு டென் ஹவர்ஸ்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரீயா இருக்க மாட்டிங்ளா
எயிட் ஹவர்ஸ்ல செவன் ஹவர்ஸ் ஃப்ரீயா இருப்ப மேடம்
அது பேரு ஒர்க்கு இல்லையேங் சார்
அந்த ஒன் ஹவர் வந்து ஹெவியான ஒர்க் பண்ணா
ஓ எயிட் ஹவர்ஸ் பாக்க வேண்டிய ஒர்க்க ஒன் ஹவர்ல சேத்து பாத்து முடிச்சுருவிங்க
ஆமா மேடம் அந்த அளவுக்கு டெடிகேட்டட் யூசர் நாங்கல்லா
ஓ டெடி
ஃபோன்லே ஆமா ஃபோன்லே ஹேண்டில் பண்றோ உன்ன
ம் ம் ம் ம் ம்
வேகண்ட் இருக்கு வரிங்களா
ஆ சார் ரொம்ப லா உங்க ச ஆஃபீஸ் ரொம்ப லாங்க்ல இருக்குன் நெனைக்கிற சார்
ஆமா மேடம் லேங்தா உங்க பக்கத்திலயே குத்தகக்கி குடுப்பாங்களா மேடம் எதா இருந்தாலு
சார் எங்களுதெல்லா நாங்களா ஹோம்லி கேர்ள் சார் எங்களுக்குல்லா பாத்திங்கனா சைல்டு இருக்கு ஃபேமிலியோட ரெபிட்டேஷன் இருக்கு
ஆ இல்ல மேடம் எல்லாருமே அப்படிதா எல்லாருமே அப்படிதா இருக்காங்க
சார் நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்குங்க நீங்க எப்படி சொல்றிங்க ரென்ட்டு மெயின்டெனன்ஸு மத்த இன் வாய்ஸு நான் வாய்ஸு எல்லா சொல்றிங்கில்லிங் சார் அதே மாரி பாத்திங்னா எங்களுக்கு ஹோம்லி ஹோம்லே பாத்திங்னா சம் ப்ராப்ளம்ஸ் எல்லா அதிகமாவே இருக் கு சார்
வாட் ஆர் த ப்ராப்ளம் சொல்லுங்க எனக்கு தெரில
புரியலிங் சார்
என்னென்ன ப்ராப்ளம்லா இருக்கு சொல்லுங்க
ஆ என்னங்க சார் ரெண்டு கொ ரெண்டு கொழந்தைய பெத்து அதுங்கள மெயின்டெய்ன் பண்றது எவ்ளோ பெரிய விஷ்யோ தெரியுமா சார் உங்களுக்கு
அதுக்கு எதுக்கு மேட அத பெக்குறோ நம்ம பெக்காத இருக்கலால்ல
நாங்களா சார் பெத்துக்கறோன்றோ
ஆ அப்பற
வேனா சார் அதெல்லா விடுங்க சார் நீங்க மேரிடா அன்மேரிடுங்களா சார்
நாங்களா மேடம் நானும் மேரிட் தா மேடம்
மேரிடுங்களா சார் சைல்டு இருக்காங்களா
சைல்டுலா இல்ல மேடம் இப்பதா நியூலி மேரிட்
ஓ நியூலி மேரிட் அப்ப என்ஜாய்மன்
ம் ஆ ஆமா மேடம் ஒன்னு வேல வேல பெருசா கெடையாது ஒன்னு பிரச்சன கெடையா
எப்டி சார் போது லைஃபு
ஆ நல்லாதா மேடம் போயிட்டு இருக்கு
எங்க சார் போயிட்டு இருக்கு
நல்லா தா போய்ட்ருக்கு மேட எங்கேயு போகல ஒரே ஜோக் ஃபன்னியா பேசுறீங்க நீங்க போங்க
பன்னி நீங் சார் நானு
புரியல மேடம்
நா பன்னி கெடையாதுங் சார் என்னங்க சார் இப்டி பேசுறீங்க
ஆ ஆமா ஆமா நல்லா காமெடி பண்றீங்க
ஓ ஃபன்னி சொன்னீங்களா சார் சேரிங் சார் சேரிங் சார் சாப்ட்டீங்களா சார்
காமெடி பண்றீங்க
ம் ம்
பரவாயில்ல பரவால்ல நல்லா வருவீங்க
தேங்க்ஸ் சார் உங்களோட வாழ்த் அதுதா சார் சொல்றது உங்களோட பிளஸ்ஸிங் இருந்தாலே நாங்கல்லா நல்லாருப்போ சார்
கண்டிப்பா கண்டிப்பா சாப்டிங்களா
இல்லீங் சார் இப்பதா ஒர்க்கல்லா முடிஞ்சிச்சுங் சார்
உம் ம் ம் பசங்க நல்லா இருக்காங்கலா வீட்டுக்காரு நல்லா இருக்காரா
நல்லா இருக்காங்க சார் பசங்களு வொய்ப்புங்களு சீ சாரிங் சார் பச பசங்களு ஹஸ்பண்டு நல்லா இருக்காங்க சார் நீங்க எப்டி சார் இருக்கீங்க
நானா செழிப்பாருக்கென்னு சொல்லிட்டேனே அப்புற என்ன மேடம் உங்களுக்கு
சரிங் சரிங் சரிங் சார்
ம் நாளைக்கு திரும்ப ஆஃபீஸ் போகனுமா
ஆமாங் சார் இந்த ஒரு டெய்லி ரொட்டைன் லைஃப்புன்றதே கொஞ்ச கஷ்டமா இருக்குங்க சார்
நீங்க மாத்திக்கிங்க ரொட்டின் இல்லாத நான் ரொட்டினா மாத்துங்க
எப்டி சார் மைதா மாவலிங்களா கோதுமை மாவல்லிங்களா சார்
காமெடி எல்லா பண்ணாதீங்க மாத்திங்க லைஃப் வந்து ரொட்டீன்ல பண்ணாத நீங்க இந்த டஸ்ட் கொஞ்ச நாள் லீவ் போடுங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் செரி எங்க நாள் வெள்ள போயிட்டு வாங்க அந்த மாரி மாத்திங்கன்ற
இல்லைங் சார் லிவு போட சொல்றீங்க சார் அந்த லீவ் போறது எப்டின் கொஞ்ச ஐடியா கொடு
ஆ சிக்லீவ் மன்த்லி லீவ் மன்த்லி வீக் ஆஃப் அதெல்லா சேத்து எடுத்துக்கங்க ஒரு ரெண் நாள் மூன் நாள் எடுத்துட் போய்டு வெள்ள போயிட்டுவாங்க அதுதா சொல்ற ஏ ரொட்டீனா பண்றீங்கன்ற
ஒரு கப்பு காஃபி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுல வீக் ஆப் வேற எதுக்க சொல்றீங்க சார் நீங்க
வீக் ஆஃப்லா அது கம்பல்சரி மேடம் எல்லா கம்பெனியிலு அதெல்லா கேட்டு வாங்குங்க ஓகேங்களா சேரிங் மேடம் பாக்கலா ஓகே தேங்க்
ஓகேங்க சார் தேங்க் யூ சார்
ம்
என்னவா